ஹலோ
என்னம்மா பண்ற
மானா ஏன்ச்சு சமைக்லான் பாக்குறமா
ஓ இப்ப போய் சமைக்க போறன்ற
ஆமமா த தாத்தா வேர வரேன் சொல்லிர்க்காரு கால்ல ஆறு மணிக்லா அவுருக் வந்து இது வேணுன்னாரு க கத்துரிக்கா கொழம்பு சாம்பாரு வேணு சொல்லிட் இர்ந்தாரு
ஓ
அதா கடக்குல இன்னமா
அது செய் போறீங்ளா
ஆமமா
சூப்பே
அதாவ் சாம்பார் வந்து வ பருப்பு போட்ட வச்சுக்யே அது விசல் உட்டவனே நம்ப்ளுக்கு அடுத்தது பக்கத்லே கத்துருக்கா கொழம்ப வச்சு உட்டுட்டனா தாத்தா ஒரு ரெண் நாளக்கு வெச்சு சாப்ட்ருவாரு
ம் அப்பா அப்பா அவரு தனியா இருக்கார்ல
ஆமா பாட்டி இல்லல ஊருக் போயிற்ச்சு
பாட்டிதா கேடி ஆச்சே
ஆம்மா பாட்டிக்கோ ம்போ மாம்பழம்னா ரொம்ப புடிக்கு கடக்கடன் சாப்டு மாம்பழத்த
இப்ப பாட்டிக் யார் மாம்ப்ழ தருவா
நம்ப இங்கந்து வந்து பாசல் அன்ப்புவோ
ம்
சாப்டுங்கன்ட்டு
ம் அப்றோ என்னம்மா பண்ற
நானா அதா இந்த வேலல்லா செஞ்சிட்டுருக்கே யோசிச்சு ஒ பூண்டு கிண்டு எல்லாதயு அதே ஊரிச்சிக்கிட்டு
டாடி ஹெல்ப் பண்ல
டாடியா டாடியு டயர்ட ஆயிடுச்சுல்ல மா அவர் அங்கிருந்து மெட்ரோ புடிச்சிட்டு அதுக்கப்புறோ ட்ரெயின் புடிச்சு ச இங்க வர்துக்கு லேட் ஆகுதுலமா
ஓ கார்ல வர்ரதுல்லயா
ஆமா கார்ல வர்ரதுல்லமா கார் வந்து ஏன்னா அங்கருந்து இங்க வரதுக்கு ரொம்ப டீசல்ஸ் செலவு அதிகமாகுது கார் அங்கேயே பார்க் பண்ட்டு அவர் என்ன பண்றாரு மெட்ரோ புடிச்சுக்கிட்டு அதுக்கப்றோ சாதா ட்ரெயின புடிச்சிட்டு இங்க வந்துருவாரு
காரு பார்க் பண்றதுக்கு காசு கேக்குறதுல்ல
அது தனியானா அது தனியா பேமெண்ட் பண்ணிணுமா ஒரு நாளைக்கு ஆ இவ்ளோ அமௌண்ட் குடுக்கணுன்ற மாரி சொல்லுவாங்க
இதுலா ஏ கிட்ட சொல்லவே இல்ல
சேரி நீதா அங்கருக்குற சேரி உனக்கு சொல்ல மறந்துட்டேமா சாரி
ஓ சேரிதா அப்றோ அந்த வீடு என்னாச்சு
எந்த வீடுமா
பாட்டி வீடு பெயிண்டிங் பண்ட்டீங்ளா
பெயிண்டிங் பண்ட் முடிஞ்சுச்சுமா பெயிண்டிங்கு அந்த அப்றோ வாட்டர் வாஷு அந்த இது கேட்டு வைக்றதுலருந்து எல்லாமே பக்காவா முடிச்சு‌ வச்சாச்சு இன்னொரு விஷயோ என்னனா அங்க சில ஷிங்க் ப்ராப்ளமு அ இந்த இது டைல்ஸ் ப்ராப்ளம்தா கொஞ்சோ இருக்கு அத கொஞ்சோ க்ளியர் பண்டோனா பாத்ரூம்ல வந்து சில விஷயோலா க்ளியர் பண்ணோ அது பண்ட்டா வீடு அ ரெடி ஆய்டுமா
ஓ இங்க அப்போ எப்போ பாட்டி பாட்டி தாத்தா எப்ப எப் போறாங்கப்பா மாம்
பாட்டியு தாத்தாவும்மா இந்த மாசோ முடியாதுல அடுத்த மாசோ போய்டுவாங்க ஏனா இந்த மாசோ கொஞ்சோ ஒர்க்கல்லாருக்கு அதெல்லா முடிச்ஸ்ட்டு சின்ன சின்ன ஒர்க்கல்லா முடிஸ்ட்டு அதுக்கப்றோ வந்து மா போய்டுவாங்க அதா உள்ள வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் ஒண்ணு பண்ணுன்ட்டு நாங்க யோஸ்ச்சு வச்சிருக்கோ ஒரு சின்ன சின்ன க்யூட்டா குடுத்து டிசைன் பண்ணலான்ட்டு யோசிச்சு வச்சிருந்தோ இந்த ஃப்ரூட் பண்ணதுன் சொல்லி சொல்லுவாங்கல்ல அதெல்லா போட்டா ரொம்ப அழகா இருக் கோ
நீயூஸ் பெயிண்டிங்ஸ்லே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டெக்கரேட்டிவ்ல்லா பண்றாங்களம்மா சென்சஸ் வெச்சு அத மாரி ஏதாத் ட்ரை பண்ணுங்க கம்மியாவு இருக்கோல்ல
ஆமா கா அது வந்து பெயிண்டிங்ல வந்து அது வீடு உனக்கு ரொம்ப பெருசு இல்லல்ல குட்டியாதா இருக்கு அதே இந்த ஃப்ரூட் பேனல் வச்சேன்னா அவ ரொம்ப லுக் அதிக நல்லா கெடைக்கு பாக்கறதுக்கு சூப்பரா இருப்போ
ஓ அப்புடி சொல்றீங்களா
ஆமா இப்போ நம்ப ஏ சிய ஆ அந்த மாரி ஏதாவது ஹால்ல போட்றோ அப்புடின்னு அம்சோன்னா இதெல்லா நம்புளுக்கு நல்லா உதவியு செய்யு நல்லாவு இருக்கும் பாக்க கிராண்டா இருக்கும் வீடு
ம் புரியுது புரியுது
அதா சில சோஃபா பெட்டெல்லா கொஞ்ச மாத்த வேண்டியது இருக்கு அதெல்லா மாத்திட்டு புதுசு வாங்கி போட்லாமா இல்ல இதுவே ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்லாமான்றது நாங்க ரொம்ப யோசிச்சுட்ருக்கோமா
புதுசு வாங்கி போட்ருங்க இல்லன்னா பெஸ்ட்டு ஆல்ட்ரேஷனே பண்ணுங்க இப்பதிக்கி புதுசுலா போட்டு ப எதுக்கு வேஸ் பண்றீங்க
ஆ அதுதா டேடியு சொன்னாரு கொஞ்ச ஆல்ட்ரேஷன் பண்ணி அழக் பண்ணி போட்டா நல்லாதா இருக்கு ஆ அங்கதா வந்து உனக்கு காத்தோட்டோ காத்து வசதியு நல்லாவே இருக்கு ஏன்னா இந்த பக்கத்துல இருந்தூ நல்லா உனக் கு ஸ்பேசியஸா இருக்குது நல்லா எடோல்லா தாராளமா இருக்கு நம்முளுக்கு ஒக்காந்து பேசுற அளவுக்குல்லா நல்லா இருக்கு அங்க ஒவ்வொரு வருஷம அங்க நறைய இந்த பூக்கல்லா போட்டு வெச்சிருக்காங்க அந்த ஃப்ளவர் ப எல்லா பாத்தா அவ்ளோ அழகா இருக்கு
உஹ
அதே மாரி கீர வகைகள் எல்லா போட்ருக்காங்க டா தோட்டோ துறவு மாரி இருக்கு அவ்ளோ அழகா பாக்கத்துக்கு அது பாத்தா நம்மளுக்கு கொஞ்சோ ரிலாக்ஸ்டா ஆயிடு அதனால தா பாட்டியு தாத்தாவு அந்த வீட்டுக்கு அமுச்சு உட்டுட்டு நம்போ வந்து அடிக்கடி போயிட்டு பாத்துட்டு வந்துர்லா னா சொல்றே
கரெக்ட் தா மா இங்க சாப்புல்லான்னு பாத்தே சாப்ட்டே அப்புறோ தூங்குலான் பாத்தே தூக்கோ வர்ல செரி கோடிங் பண்லான் பாத்தே எடுத்தே அப்புறோ சேரி கொஞ்ச நேர அம்மா இட்ட பேசலா பேசுனே கோடிங்ல வந்து சில பல டவுட்ஸ் ல்லா வந்ச்சி சரி யாரு கிட்ட போறது என்ன பண்லா அப்டின் தெரில அதா
அதனால கொஞ்சோ யோசிச்சிட்டே இருந்தே சோ ஒண்ணு கவலப்படாத அதா ம்மா ஒரு ஒரு கிளாஸ் ஒண்ணு ஜாயின் பண்ணுன்சொன்னல்ல அங்க நீ கொஞ்ச கேட்டு கத்துக்கயே அவுங்க என்ன சொல்லி தராங்கன்
ன் அதுதா இப்ப பண்ணிக்கிட்டு ருந்தே சரி அப்றோ செரி கொன் நேரோ அம்மாகிட்ட பேஸ்ட்டு அப்புறமேட்டு திரும்பி கோடிங்கே பண்லா கொஞ்சோ ரிலாக் சாகு அப்டி நெனச்சி கால் பண்ணெ
சூப்பர்மா நீ வந்து ஒன்னு கவலப்படாத பொறுமயா நீ ஹேண்டில் பண்ணினாலே அந்த கோடிங் எல்லா ஈஸியா மண்டல்ல போய் ஏறிடு
அதா கொஞ் நேரொ பாரு ட்டு அப்புறோ போய் தூங்கிட்டோம்னா கால சீக்ரொ எழுந்துட்டோ சீக்ரொ எழுந்து படிச்சா மேபி பி ஞாபக இருக்கு நல்லா இருக்குன்னு தோணுது
நல்ல விஷ்யோந்தா ஏன்னா அந்த ரிலாக்ஸ் மைண்டுக்கு நீ ரிலாக்ஸ் குத்தனு வச்சுக்கோயே ஆட்டோமேட்டிக்கா உன்ன மைண்ட் வந்து கரெட்டா ஆ எதுல நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஐடியாஸ்ல்லா நல்லா கெடைக்க ஆரம்பிச்சிரு அப்போ ஈஸியாவு இருக்கு
அதனால தா அப்டியே இது பண்ட்ட
ஆ நீ ஒன்னு கவலப்படாத சரியா சப்போஸ் உனக்கு டவுட் ட்டு அது மாரி ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு அந்த சார் கிட்ட போய் கேட்டுக்கோ கேட்டு அந்த டவுட்ட கிளியர் பண்ரு நீ அத போட்டு கொலப்பிக்கிட்டே இருக்காத
ம் கண்டிப்பாமா
நல்லா சாப்புடு
சேரிம்மா அப்பொறோ என்னாச்சு இங்க வந்து செரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்ட்டு போய் ஜிம்முக்கு போன இந்த ஜிம்முன்டு பேருக்கு ஓப்பன் பண்ணத போய் பாத்த செரி சரி கொன்நேரோ எக்சைஸ் பண்லா அப்டின்ட்டு தம்புள்ஸ்ல்லா தூக்குன ந இது பண்ண அப்றோ ஸ்டென் ஸ்ட்ரெச்சிங்ல்லா பண்ண எல்லாமே பண்ண கரெக்டா பண்ட்டுதா இருந்த கொஞ் நேரத்துல வந்து டைம் ஆயிடுச்சு போய் படிங்கனாங் அப்டின்னாங்க அப்றோ செரி படிக்கிறதுக்கு ஸ்டடி ரூம் போனோ ஸ்டடி ரூம்ல கொன் நேரோ இருந்தோ அதுக்கப்றோ படிச்சுட்டு அ லைப்ரரிக் போனோ லைப்ரரில வந்து எனக்கு ஒரு புக்ஸ ம புக் வாங்கி படிக்கணுனு ஒரு மாதிரி ஈகர ஆசயாந்ச்சு செரி அதனால ஒரு அந்த புக்க வந்து எடுத்து பாத்தே கொன்நேரோ படிச்சே அ அதுக்கப்றோ அந்த படிச்சதுல வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது என்ன புடிச்சதுன்னா எல்லா மனுஷங்களு சேமா இருக்க மாட்டாங்க ஆல் மென்ஸ் ஆர் டிஃப்ரன்ஸ் பீபில்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் அப்டின்ட்டு இருந்தது ஆ அதுவு என்னமோ உண்ம கரெட் அப்டிதா ருபாங்க டக்கு டக்குன்னு பீப்பிள்ஸ் சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்டின்றது உண்மயா ருந்துச்சு அதெல்லா பாத்து ஹைலைட்ஸ் பண்ணி மைண்ட்ல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டே கொன் நேரோ இப்டி அப்டின் பாத்தே எல்லா பண்ணே ஆ அதுக்கப்றோ சென்ட்ரல் லைப்ரெரில இருந்து அனுப்பி விட்டாங்க செரி போங்க சாப்ட்ற டைம் ஆயிடுச்சுன்ட்டு அப்புறோ போய் சாப்ட போனோ அ எச் தோச போட்டாங்க தோசக்கீ தொட்டுக்க குருமா போட்டாங்க அத சாப்ட்டு அதுக்கப்றோ வந்தே அ கொன் நேரோ டிவி பாத்தே அதுகப்றோ கொன்னெரு படுத் த்தோ படுத்தே அப்றோ அதுக்கப்புறோ சாய சாப்ட்டது ஜீர்ணமாகலேன்ட்டு ஒளாத்துனே அப்றோ சேரி சுத்தமா தூக்கோ வர மாட்டேங்குது அப்டின்ட்டு கோடிங் எடுத்தே அவள் தான் இப்ப கோடிங்கள வந்து முழுங்க போறே
சூப்பர் நல்ல விஷ்யோ நீ அத நல்லா பாத்தாலே போதும் ஒனக்கு நீ அந்த கன்ஃபியூஷன் இல்லாம படுச்சாலே நல்லபடியா எழுதுவ கோடிங்ளா
தயிர் தாம்மா சேரிம்மா இந்தே கோடிங் டைம் ஆயிடுச்சு படிச்சு பாத்துட்டு அப்றம் பேச நீயும் போய் தூங்கு டைம் ஆகுதுப்ல ம் சேரிம்மா பாய் பாய்